ஹலோ கேக்கு
ஹலோ
கேக்குதுங்ளா
ஆ கேக்குது சிஸ்ட என்ன பண்றீங்க
என சும்மாதாங்க பேசிட்ருந்தன்னா அதா கால் அட்டன் பண்ண முடில
ஓ ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்ட்டு பரவால்ல பரவால்ல நாங் இப்புதான் டீ லா குடிச்சிட்டு
ம்
கொஞ்சநே படுத்துருப்பே இப்ப படுத்துர்க்கே அப்றமா போய்ட்டு காலில எதா சாப்பாடு செய்ணு ம் நீங்க சப்பாட்லா நீங்லேதா உம்
சும்மா நா மட்டு இந்து ஸ்நாக்ஸ் மட்டு சாப்ட்டுட்டு க்காந்துருக்கே
ஓகே சிஸ்ட காலில என்ன சாப்பாடு செய்லான்றுக்கீங்க
கால்ல இட்லி தோச ஏதாச் ஊத்திக்கலா மாவுருக்கு
நா நானுன்தா தஸ்ஸ நேத்துதா மாவ் போட்டு ஆட்ன நீங்க எப்டி மாவ் வெளில வாய்ன்குவீங்ளா ஆட்டுவீங்ளா
நா ஆல் யாரு வந்தாதா ஆட்டுவே நெறைய வேணு நெறைய வாங்கணு அப்டின் ஆ நாங்க மட்டுன் தான ரெண்டு பேருக்கு கொழ்ந்தைய்யு கொழந்தைங்க பெருசா சாப்ட மாட்டாங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஆ
அதனால வெளில வாய்ன்க்கலா எப்யாச் து ஒருக்கா எனக்கு ஃப்ரீயா இருந்து கொழந்தைங்க ஃப்ரீயா தூங்குனாங்க அப்டின்னா தா நா எங்களுக் ஆட்டி ஒரு நாலு நாள் மூன் நாள் அது மாரி வெச்சுப்ப
மோ ஒகே சிஸ் ச்சோக்கே சிஸ்ட்டு நானுன்தா
அத்தபடியா ஏன்னா அது ரெண்டு நாள்ல காலியாக்கிர்னு அப்பனா தா நல்லாருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா அதுதா நானு அளவா ஆட்டிக் வெச் மறுப்டி போட் ஆட்டிட்டு ஒ ரெண் நாள் அவ்ளதா வச்சா ஃப்ரிஜுல வச்சா ஒரு நால் லைக்கிற மா தா அடுத்த நெக்ஸ்ட் மறுபடி ஆட்ற மாரி கொஞ்ச கொஞ்சமா ஆட்டிக்குவே ரொம்ப ஃப்ரிஜுல வெச்சு அப்புல்லா கொழந்தைங்களுக் குடுக் மாட்டேம் இப்போ இப்போ வீட் திப் வந்துட்டு கெஸ்ட் வந்துருக்காங்கன் சொன்னல்ல என்னோட நாத்தனார் வந்திர்க்காங்க அவ்ங்க கொழந்தைங்கலா வந்துர்க்காங்க சோ கொஞ்ச எக்ஸ்ட்ரா மாவு போட்டு ஆட்ட வேண்டிதா இருக்கு ஆட்நால் ரெண் நாள் மூண் நாள் தன் ஆள் அதிகமாஹைல நெறைய ஆய்ரும்ல இப்ப எத்தன பேர் ருக்கோ தெரிமாம் எ கணவர் நா எ பாப்பா ரெண்டு பேரு எ நாத்தனாரு அவங்க பாப்பா ரெண்டு பேரு எ மாமனார் மாமியார் இத்ன பே ருக்கோ சோ சரியா இருக்கு சிஸ்டர் வேலயே சரியா இருக்கு கால்ல எந்திச்சலுந்து ரொட்டின் வேல ஓடிட்டே ருக்கு
ம் ஆள் ருந்தா வீட்லவு அப்டியே ஓடிட்டே இருக்கு அதூ பாத்தருன்தா சேந்துட்டே இருக்கு
எனக்கு புடிக்காத வேலையே அதுதா சிஸ்டன் பாத்தர வளக்குறது மட்டு புடிக்கே புடிக்காது
க அதேதா ஆனா அந்த வாள் வந்தா மட்டு சிங்ல நெறஞ்சுக்குட்டே இர்க்கு
அதுவு ஜிங்க்க நறைய போட்டாலே எனக்கு புடிக்காது அலாவ்து அப்பப்போ எடுத்து கழுவிறுஸ் ஒ டம்ளர் எடுத்தா கூட நா அப்பதே கலுவீர்வே எனக் வந்து ஜிங்க்க கழுவி நீட்டா வச்சிர்ப்பே அதுல மறுவ்டி மறுடி போய் பாத்தரத்த குமிச்சா எனக்கு பாத்தா அப்டியே டென்ஷன் ஆய்ரு நைட்ல கூட நா என்ன பண்ணுவே பாத்ரம் ஃபுல்லா தட்ல இருந்து எல்லாமே எதது பா ச கொழம் வச்சிருக்கோ ஒரு சட்டில பெரிய சட்டில நம்ம காலி ஆய்ர்ச்சு கொஞ்சன் தா இருக்குன்னா அத வேற ஒரு இதுல ஊத் திட்டு சூடு பண்ணி ஊத்திட்டு அத கூட கழுவி போட்ருவ காலைல எந்திரிச்சி உள்ள கிச்சனுக்குள்ள போறே நா டீ போட அப்போ வந்துட்டு எனக்கு ஜிங்க் ஃபுல்லா காலியா நீட்டா இருக்கணு அப்டின்னா தா எனக்கு அன்னிக்கு நாளே ஃப்ரெஷ்ஷா இருக்க மாரி இருக்கு காலைல பாத்தரோ மட்டு சின்க்‌கு ஃபுல்லா கெடந்துச்சு அப்டியே எனக்கு டென்ஷன் ஏறிரு
உம் நா கொழந்தைங்க வச்சிருக்கே எங்க இதுல வந்து வேற கொஞ்சோ தண்ணி ப்ராப்ளோ வேற இருக்கு
ஆ அப்போ கஷ்ட்டோ தா சிஸ்டர் ஆ
அத்னால என்னன்னா இங்க போர் இல்ல போர் இல்லாம தெரியாம வந்துட்டோ நாங்க
அது தெரியாம வந்த்ட்டிங்க அப்புடின்னா நீங்க வந்துட்டு இந்த ஆ கவர்மென்ட் ல இருந்து விடுவாங்களே கார்ப் ப்ரேஷன் வாட்டர் அதுவா ஆ அச்சச்சோ அ
ப்யூர் யூஸ் பண்றோ மேல
அம்மாடி நீங்க புடிச்சு வச்சுக்கணுமா இல்ல அங்க டேங்கல ஏத்துற மாரி பண்ணியிருக்காங்களா
டேங்க்ல ஏத்துமா பண்ணுவாங்க சப்போஸ் நமக்கு தேவன்னா ட்ரம்ல புடிச் ச்சு வச்சுட்டு அதுக்கப்பறோ அதுல நானு அவுங்கோ காலைல எந்துச்சுதா போட முடியு நயிட்டு தேவப்படுது இல்ல எடைல தேவைப்படுதுன்னா அதுல இருந்து மோந்துதா நம்ம கழுவுறமாரி இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா அதேமாரி போட்ட நிம்ஷமே காலியாயிரு எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்கன்னேல நம்ம புடிச்சு வச்சுக்கறதுதா சேஃப்
ஆமா புடிச்சு வச்சுக்கிறதுதா நல்லது அதுதா ஓடு ரெண்டு நாளைக்கு போட்டாங்கன்னா அடுத்த நா
ம் அஞ்சு நிமிஷோ கூட இருக்காது ஏன்னா எல்லாரு ஐய்யய்யோ தண்ணி இருக்கையிலே புடிச்சு
ஆமாம்மாம்மா அதேதா எல்லா செரி நமோ தேவக்கீ நம்ம புடிக்கணுன்னு சொல்ட்டு அவங்க யூஸ் பண்றதவுட பிடிச் சு வெக்கீறதா நெறையா இருக்கு
கண்டிப்பா இப்ப அப்டிதா எங்களுக்கு வந்து தண்ணிக்கு ப்ரச் ப்ரச்சனையே கெடையாது ஏன்னா நாங்க இருக்கறது வந்து சுத்தி நாத்து பண்ண நாத்து போட்டு குடுப்பாங்கள்ல வயல்களுக்கு வந்து நாத் நாத்தாவே வாங்கிட்டு போய் வெப்பாங்கள்ல செடிகள் மொளகா செடி அந்த மாரி எல்லா செடியு இங்க பண்ண சுத்தி எங்க வீட்ட சுத்தி நாத்து பண்ணதா நாங்க அந்த வீட்டுல மேல குடியிருக்கோ அங்க தண்ணிக் டையாது கீழே கேணி இருக்கு சோ எப்ப வேணா தண்ணி இருக்கு ஆனா இப்ப எ நாத்தநார் வந்த நேரோ அம்மோ என்னமோ அதுங்களுக்கா என்னன்னு தெர்ல இப்போ வந்துட்டு பெயிண்ட் அடிக்கிறாங்க வீட்டுக்கெல்லா சோ மேல எப்டின்னா டேங்க்கு கெடையாது பெரிய தொட் டிய்யா பண்ணுவாங்கள்ல அந்த மாரி அதுல ஏத்திவுட்டுறது மொத்தமா தண்ணிய அந்த மாதிரி இருக்கு அப்ப அத ஃபுல்லா கிளின் பண்ணி பெயிண்ட் அடிக்கிறாங்க ஆள் வெச்சு அப்ப நமக்கு தண்ணிக்காக சின்னு ஆ தண்ணிக்காக என்ன பண்றாங்க சின்னுண்டு டேங்க் வச்சிருக்காங்க அந்த சின்னோண்டு டேங்க் நமக்கு எப்டி பத்து நாங் குடிக்கறதுக் இப்போ இன்னோரு ஒரு ஃபேமிலி குடியிருக்காங்க நாங்களே இப்ப ரெண்டு ஃபேமிலி அளவு ஆள் குடியிருகோ அவுங்களு ரெண்டு ஃபேமிலி அளவுக்கு குடியிருக்காங்க மத்த அது போக வீட்டுக்காரவங்களு இருக்காங்க அப்ப எப்டி தண்ணி பத்து போட்ட நிம்சோ தண்ணி இருக்காது நாங்க வேற லேட்டா தா எந்திரிக்றம்மா நா போய் போய் சொல்லுவு அந்த அம்மா புடிச்சி வைங்கன்னு நானு இப்ப தா சே நேத் து ரெண்டு டிரம்ல புடிச்சு வச்சிருக்கே சிஸ்டர்
உம்
என்ன பண்றது தண்ணிக்கு சிரமமா இருக்கு ரெண்ட் நாளா எப்பமே இல்லாம இருஞ்ச்சி இப்போ பாத்து பாத்து பொழங்கிட்டுருக்கோ
உம் அதேதா இருக்கிறப்ப அப்டியே செலவழிச்சிட்டா அது இல்லாதப்போ பாத்து பாத்து பொழங்குற மாரி இருக் இந்த வா வீ இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல அவ்ளவா தெர்ல அடுத்து ஆளுங்க வர வர ஃபஸ்ட்டு வந்து அந்த வீட்ல வந்து அம்மா பொண்ணு அந்த மாரிதா இருந்தாங்க
ம்
பேரு ரெண்டு ரெண்டு பேரா இருந்தாங்க அடுத்து பாத்தீங்ன்னா காலி பண்ணவங்கலா நாலுப் பேர் அஞ்சு பேரு அந்த மாரி வந்
ஆ இன்னொன்னு உங்களுக்கு கெஸ் ட்டுலா உங்க வீட்டுக்கு வந்தாங்க ரொம்ப செரம்மா இருக்குல அவங்களுக்
ஆமா மா எங்க மாமியார்லா வந்தா திட்டிட்டே இருப்பாங்க ஏனா அவுங்க வந்து எஸ்டேட்ல இருக் காங்க எனி டைம் தண்ணி சீ சீன் போகு முன்னாடி ஆறே ஓடுது அவுங் வீட்டு முன்னாடி அப்படி இருந்துட்டு இங்க வந்துட்டு தண்ணி எடுத்து எடுத்து பொழங்கணுன்னா அவுங்களுக்கு எரிச்சலா வரு நா இதுதா இங்க வர்றதே கெடையாது அப்டிம்பாங்க
கண்டிப்பா இதனாலியே சில பேர் வர யோசிப்பாங்க இல்லையா நம்மதா போற மார் ருக்கு நம்மளுமே அவுங்கள வாங்கன் வாயார சொல்றதுக்கு நமக்கு யோசனையா இருக்கு அவுங்க வந்தாங்கனா அவங்களுக்கு செட் டாகுமா நம்ம தண்ணி புடுச்சி புடுச்சி ஊத்தணுமே பண்ணணுமே அப்டின்ட்டு
ஆமா ஆமா
செரமந்தா தண்ணி இல்லனா ரொம்ப கஷ்டோ இல்லையா அந்த இதுல ம் பாருங்க நல்ல வீடா கெடச்சா மாறிக்க வேண்டதா வேற என்ன பண்றது ஒரு அவசரத்துக்கு மாறி வந்துற்றதுதா தெரியாம இப்போ அங்குட்லா வீடு ரெண்டெல்லா எவ்ளோ சிஸ்டர் உங்க பக்கோலா
ரேட்டுங்ளா
ஆ ரெண்ட் எவ்ளோ குடுக்குறீங்க வீட்டுக்குலா
வாடகைக்குங்ளா
ஆ அதுதா வாடகைக்கு தா கேக்குறே ஒத்திகி கேக்கல வாடகைக்கிருப்பாங்கல்ல மாச மாசோ வாடக குடுப்பீங்கல்ல அந்த மாதிரி எவ்ளோன் கேக்குறே
வாடகைக்கின்னா மே மினிமம் ஃபைவு செவன் அந்த மாரி இருக்கு
ஓ நீங்க ஒத்திக்கு இருக்கீங்க
ஆமா நாங்க ஒத்திக்கு இருக்கோ போ ஆமா இங்க ச இந்த சைட்ல்லா போக்கியதுக்குன் சொல்றாங்க அத
போக்கியவா
போக்கியம்
அப்டியா ஒத்திக்கு இருக்க பேரு போக்கியமா ஆனா உ நீங்க ஒத்தி உங்க பக்கோ ஒக்கி ஒத்திக்கின் சொல்லுவீங்க இப்ப இருக்குறப் ப் போக்கியம் சொல்றே
ஆமா ஆமா ஒத்தி நாங்க எங்க அம்மா வீடு சைட்ல்லா ஒத்திக்கி இருக்கோ ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு அப்படிதா சொல்வோ அப்பறமா இங்கிட்டு வந்து பாத்தா போக்கியத்துக்கு போக்கியத்துக்கு அப்டின்றாங்க போகியமா ஆமா எல்லாமே எல்லாமே நாங்க இருந்தது கரிசல்மண்ணு சைடு இந்த சைடு வந்து பாத்தீங்கனா இந்த கொங்கு சைடு ரெண்டுமே மாறி மாறி அங்குட்டு உள்ள பழக்க வழக்க வேற மாரி இங்குட்டு உள்ள பழக்க வழக்க வேற மாரி அந்த மாரி
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நாங்களுமே வந்து எங்களோட சொந்த ஊரே நாங்க வந்து செம்மன் பகுதி பக்கோ இருந்தோ இப்போ வந்துட்டு நாங்க வந்து ம் மலை பக்கோ கொஞ்சோ சுத்தி மலைகள் கொஞ்சோ அதத் கொடைக்கானல் பக்கோ திண்டுக்கல் மாவட்டோ வந்துட்டோ ஆ அத அதா எங்களுக்கே இங்க ஸ்லாங்கு நெறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க அது ஏ பொண்ணு வந்துட்டு இப்பதா வெவரோ தெரிஞ்சது இங்கதா ஏ பொண்ணு பேசறா இப்ப நாங்க கெல்லா வந்துட் ட்டு சட்டப்பை இந்தா இந்த காச சட்ட பைல வச்சுக்கோ பாப்பா அப்டின் சொல்லிகுடுப்போ குடுப்போ இங்க எல்லாரு என்ன பண்றாங்க ஜோப்புன்னு சொல்றாங்க ஏ பொண்ணு மட்டும் டிஃப்ரண்டா பேசுறா அம்மா பா காசு குடுங்கம்மா என் ஜோப்பு இருக்க பையா தாங்கம்மா அந்த பேண்ட் போட்டுக்கற அதுல வச்சுக்கிறேமா அப்டி சொல்றா அதே மாரி நாங்க சண்டப் நெறைய விஷ்யோ சொல்றா சண்ட போட்டுட்டுருக்காங்க சண்ட போடுறாங்க பார் அவ்ங்க வீட்ல அப்டின்னு நா சொல்லுவே அப்ப ஏ மக வந்து அம்மா அவ்ங்க வீட்ல சண்ட கட்டிட்டே இருக்காங்மா எதுக்குதா சண்ட கட்றாங்க அப்டின் சொல்லுவா அதா வித்யாசமான இந்த ஸ்லாங் வந்துருச்சு அவ்ளுக்கு
ம் ம் அது அங்கேயே இருந்தனால அப்டி அது போல இந்த திட்டுறாங்கன்னு சொல்லுவோ நம்ம ஆனா இவுக இங்க வந்து என்ன சொல்றாங்க பேசுறாங்க ஆமா என்ன இவங்கப்
இங்கே வந்துட் நாங்க பேசுறதுக் ஒருத்தவங்கெல்லா எங்ககிட்ட ரொம்ப கோச்சுக்கிட்டாங்க என்னன்னா ஒருத்தவ்ங்க கீழ விழுந்துட்டாங்க அவங்க கீழ விழுந்தப்போ போய் கேக்கணுல என்னாச்சு சு இப்போ பரவாலயா ஆ சும்மா இருக்கீங்ளா அப்டின் கேப்போல்ல எங்க மாமியார் வந்துட்டு அப்டி போய் கேட்டுட்டாங்க சும்மா இருக்கீங்ளா அப்டின்ட்டு அவ்ங்ளுக் கோவோ வந்துருச்சி நாங்க ஏ சும்மா இருக்கனு நாங்க வேல பாத்துட்தா இருக்கோ இங்கிட்டு சும்மா இருக்கீங்ளா இனிமே கேட்காதீங்க நல்லா இருக்கீங்ளா ஒடம்பு சரி ஆய்ருச்சா அப்டி கேக்ணுமா இங்க நம்ம வந்து ஏ ஆச்சோ இப்ப பரவால்ய சும்மா இருக்கீங்ளா அப்டின் கேப்போ நாங்க ஒடம்பு எப்டிருக்கு சும்மா இருக்கீங்ளா சும்மா இருங்கிங்கனா நீங்க வேலைக் போவாம சும்மா இருக்கதா தம்மா ஒருத்தோங்க கோச்சுக்கிட்டாங்க இங்க கரெக்டா பாத்து பேசணு ஒரு விஷ்யமு
ம்
நெறைய விஷயோ இந்த மாரிலா மாத்தி மாத்தி பேசிட்டு புரியாம நல்லாருக்கு ஆனா வித்யாசமா பேசுவாங்க போய் அவங்ள அனுப்யுடுங்கனு சொல்ல மாட்டாங்க அவங்ள தாட்டிவுடு அப்டின்னு வாங்க அதெல்லா எனக்கு புது அ அதெல்லா புதுசா இருந்துச்சு எனக்கு தாட்டிவுடுன் வாங்க அப்றோ ஆத் தான்தா கூப்டுவாங்க எல்லாரையுமே நம்ம வந்து அப்பத்தா அம்மாச்சி ஆயா இப்டி கூப்டுவோ இங்க யாரா இருந்தாலு ஆத்தா
ம்
வயசானவங்க எல்லாரையுமே ஆத்தான்தா கூப்பிட்றாங்க நெறைய வித்தியாசோ இருக்குங்க நாங்களு அதுக்கேத்த மாரி மாறிக்கிட்டோ
ம் ம் ஆனா வ நம்ம வந் து அப்டி இருந்துட்டு அனா நமக்கு வந்து இதா இருக்கு ஆனா கொழந்தைங்க வந்து அதுக்கு பழகிருங்க
ஆமா கண்டிப்பா
ம்
அதனால தா காலேல நீ என்ன சாப்பாடு செய்றதுன்னு தெரியல நீ ஏழ் பொண்ணுங்க எல்லா எந்திரிச்ச டீயே குடிக்கெல எங்க வீட்ல லேட்டதான எந்திரிருப்பாங்க
உ
எந்திர்ச்சி அவங்க எல்லாரு டீ குடிக்கவே எனக்கு பசிச்ரு அவங்க ஒம்போ மணிக் டீ குடிப்பாங்க நா சீக்ரமா வேற குடிச்சிருவேனா எனக்கு பசிச்சிரு
ம்
இப் போய் ஏதாது செய்யணு செஞ்சுட்டு பாப்பாக்லா குடுத்துட்தா நம்ம சாப்ட முடியு இதுக்கப்ற புள்ளங்ளுக்கு ஏம் பெண்ணு வேற இன்னைக்காது ஸ்கூல் அனுப்பிர்லானு பாத்தே பாத்தா அவுளுக்கு கைல இந்த மொழங்கைல வேனக்கட்டி மாரி வந்துட் சு சிஸ்டர் லைட்டா வந்திருந்துச்சு அதாது கொசு கடிச்ச தலும்பு மாரி இருந்துச்சி இப்ப பாத்தா கையே வீங்கிருச்சி தூக்கவே முடில அவளுக்கு லெஃப்ட்டு கையி நைட்டு சோப்பும் மஞ்சளும் ஒரசி போட சொல்லுவாங்கள அந்த மாரி போட்டு வுட்ருக்கே
ம் செரிங்க இருங்க ஒரு நிம்ஷோ கூப்றங்க
ஆ ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் பாய் செ பாருங்க அப்றோ பேஸ்லா
ஆ செரிங்க
ம் ஓகே பாய்